சொல்லு
என்னடி என்ன பண்ணிட்டிருக்க
காய் நறுக்கிட்டிருக்கே
இன்னு சமைக்கிலியா
கொழம்பெல்லா வெஸ்ட்டே பொரியல் மட்டு வெச்சு வெக்கிணோ வெச்சிட் க பொட்லங்கா பொரியலுக்கு ஆ ஆ நீ சமச்சி முடிச்சாச்சா பிள்ளைகள்லா ஸ்கூலுக்கு போயிடுச்சிகளா ம் ம் ம் ம் செரி செரி செரி ம்
தேனீர் அப்றோ வேற என்ன என்ன சாய்னா என்ன கொழம்பு வெச்ச ஆமா ஜாயின் ஃபேமிலி தா
ஓ அப்பா எங்க இருக்காங்க
ஏய் அப்பா எறந்துடாங்கடி
எப்ப அதுவே எனக்கு தெரியாது பிள்ள
அப்பா எறந்து எட்டு வருஷோ ஆயிட்சி டி
பா கஷ்டோ ம்
என்னா
ஏனா எதுவுமே எல்லாமே கன்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகும்லா அப்பப்ப ஆ ஆ ம் உங்க கட
டச்சிலையே இல்லையா
இல்ல ஆனா உங்க கட அதெல்லா நெறைய அங் அதெல்லா மெமரிஸ் இருக்கு தெரியுமா நெறைய மெமரிஸ் இருக் உங்க கட அந்த மரத்தடி உனக்கு மெகந்தி போட வந்தது
ஓ அதெல்லா ஞாபோ வெச்சிருக்
அ அதுலா நல்லா ஞாபகோ இருக்கு பழைய மெமரி அப்ப மெஹந்தி போட வந்தது அப்போ உங்க அம்மாவ பாத்தது அதெல்லா வந்து நெறையா மெமரிஸ்ல அப்டியே இருக்கு எதுவுமே ஃபேடாகல
சத்தியமா எனக்கு அதெல்லா மறந்து போச்சு
சத்தியமா உனக்கு மறந்துரு ச்சி எனக்கு நல்லா ஞாபகோ இருக்கு ம் ம் மேரேஜுக்கு வந்தது
அப்றோ நீனு எ பாப்பா வய்த்துல இருக்கும்போது பாத்தில கோயில்ல
ஆமா கோயில்ல பாத்தே ஒரு தடவ ஆ ஆமா
அப்பதா அம்மா எறந்தாங்க அந்த கோயில்ல பாத்தில்ல பாத்து அந்த ஒ ரெண்டு நாள்ல பாப்பா பேசாதேங்கிறா அழுதுருவேனு
ஆமா எல்லாருக்கு அதா நெனப்பு எல்லாருக்கு அதா வருது என்ன பண்ற து அதாவுது நல்லா நெறைய நாளு இருக்கணு நெனைக்கிறவங்களா டக் டக்குன்னு கெளம்பிறாங்க அவுங்க வேலைய பாத்துக்ட்டு
அதுதா
டார்ச்சர் பார்ட்டிஸ் இருக்கும் பாறே அதெல்லா உக்காந்துக்கிட்டு நம்ம தலைய தின்னுக்கிட்டு உக்காந்திருந்து உண்மைலே சொல்றே
எ கொஞ்ச சத்தமா பேசுடி
உண்மையிலே சொல்றே டார்ச்சர் பார்ட்டிஸ்லா உக்காந்துக்ட்டு நம்ளைய தலைய தின்னுட்டு உக்காந்திருக்குதுங்க வேற என்ன வேற என்னத்த சொல்ல ம்
அப்டிதா போயிட்ருக்குது என்ன பண்றது உனைய நா அந்த ஃப்ராக் போட்டோ தான அனுப்ப சொன்னே
என்ன போட்டோ
ஃப்ராக்கு ஃப்ராக்கு பாப்பாக்கு எதோ தச்சேன்னு சொல்லி அனுப்பு பாப்போன் சொன்னே நல்லா இருந்ததுன்னா
ஆ
எதாவ்து கஸ்டமைஸ் பண்லால்ல
ம் இல்ல ஒனக்கு ஒனக் புடிச்ச மாரி அது எங்கிருக்குன் தெர்ல தேடி எடுக்கணு எ மக ஒரு தடவ போடுவ எங்கிட்டு போடுவா
அடிப்
எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து துணிமணி டிரெஸ்ஸோட அருமையே தெரியாது எங்ளுக்கு இப்போ வேணுனா நாங்க போய் தச்சுக்குவோ
அதனாலதா அதோட இது தெரியில ஹ
இப்ப போ இப்ப இப்ப கூட போயிட்டு வந்தே அவுங்க வீட்டுக்கு அவ்ளோ ஃபேப் ஃபேப்ரிக் வேஸ் ட்டா இருந்துச்சி இதுல எல்லா எதையாவுது பண்ணி தைக்க முடியும்னா தைங்க அப்டின்னுச்சு அ வா போ அப்டின்ட்டு வந்திருக்கே எதாவ்து நாங்க புதுசா தைச்சோம்னா நாங்க போட்டோ எடுத்து அனுப்றோ ம் கண்டிப்பா அவுங்க நெ றையா ம கஸ்டமைஸ் பண்ணி தெப்பாங்க அத நா எடுத்து அனுப்றே ம் அவுங்க நெறையா குவாட் செட்டு இதெல்லா வந்து நெறையா கஸ்டமைஸ் பண்ணி தெப்பாங்க
ஓ ஓ
ம்
உ பாப்பாங்க இருக்கனால அந் அந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி தெச்சோனா நல்லா இருக்
வேணா சொல்லு நாங் இது பண்ணி போட்டோ அனுப்பு நாங் கூட தெச்சு கொரியர் அனுப்பி உட்றோ ம்
இல்லல்லடி நீங்க எதாவுது சாம்பிள் காம்ச்சீங்கன்னா
ஆ சேம்ப்பிள் காட்றோ நாங்க இது நாங்க இது நாங்க ஸ்டிச் பண்ணது அப்டின் சொல்லி உங்களுக்கு சேம்ப்பிள் காட்றோ உங்களுக்கு அந்த சேம்ப்பிள் புடிச்சிதுன்னா அ நீங்க ஆட்ரு ப்ளேஸ் பண்ணுங்க
பண்ணினே இப்ப தாண்டி பர்த்டே கூட முடிஞ்சு போய்ருச்சு
அப்பிடியா
ஆ எய்ட் எட் எட்டாந்தேதிதா முடின்ச்சு அ சின்ன பாப்பாக் வரு இருவதாந்தேதி அடுத்து
ஓ அப்பிடியா எங்க வீட்ல எல்லா வரிசையா மார்ச் ஏப்ரல்ல முடிஞ்சு
ஓ அப்பிடியா செரி செரி செரி ம்
ம் ஆமா அப்றம் என்ன சமையல் இன்னைக்கி
இன்னிக்கா இன்னிக் காலைல ஆலு பராட்டா
ம்
ம் ம் அப்றோ மத்தியானோ வந்துட்டு என்ன பண்ணீட்ட கருணக்கெழங்கு போட்டு புளிக்கொழம்பு பாவக்கா பொரியல் ம்
ம்
அ
புளிக்கொழம்புக்கு பாவக்கா பொரியல் உருண்ட கொழம்பு உருண்ட கொழம்பு
உருண்ட ஏ நா ஆக்சுலா நா இன்னிக் வெக்கணுன் நெனச்ச அத செரி நாளைக்கி கெஸ்ட்டு வர்றேனாங்களே அப்டின்ட்டு அத வெப்போன்ட்டு
இல்ல அத வெச்சா வேல ஈஸி புள்ள வேல ஈஸியா முடிஞ்சுரு
ஆமா
ஆமா தக்காளி, வெங்காயத்த நறுக்கினமா உருண்டைய உருட்னமா தூக்கி போட்டமானு வேல முடிஞ்சுட்டு போய்ட்டே இருக்கு ஆ ஆமா ம் வேல முடிஞ்சு போய்ட்டே இருக்கலா அதனால தா அத நா ஒ ரு நாள் மெனு கண்டிப்பா ஸ்கூல் நாள்ல ஒரு நாள் மெனு போட்ருவே
ஆக்சுலா என்ன ஆ ஈஸியா இருக்கு உருண்ட ரெண்டு உருண்டய வச்சு குடுத்தோன்னா நல்லா சாப்டவு செஞ்சுக்குங்க
உருண்டைய கூட வெக்க மாட்டே வட மாரி தட்டி குடுத்துருவே
ஓ வட மாரி போட்டு குட்த்துருவியா ஓகே ஓகே ம்
உருண்டைய நல்ல சாதத்தோட பெசஞ்சு சாத்த கட்டி குடுத்து உட்டுப்ட்டு ம் வடைய போட்டு சைடிஷ்ஷா வெச்சு குடுத்துட்ருவே
சேரி சேரி சூப்பர் சூப்பர் ம்
சாப்ட்டு வந்துருவா அமைதியா
சேரி சேரி ம் திடீர்ன் அப்றோ வேறென்ன ம் வேறென்ன அப்றோ
அப்றோ என்ன வேற என்ன நீதா சொல்ணு ம் நேத் போய் தைக்கணுன் போனே அப்றோ இன்னோரு கால் வந்து துன் வந்தே காய நறுக்கீட்டு இருக்கே நாளைக்கு வெள்ளிக்கெழம வேற பூஜ ரூம் க்ளீன் பண்லாமான் யோஸ்ச்சிட்ருக்கே
ஓ சேரி சேரி
க்ளீன் பண்ணி முடிச்சுப்ட்டு ம் இது பண்ணனு கோயில்க் போய்ட்டு வந்தாச்சு காலைலே கோயிலுக் போய்ட்டு வந்ட்டே
அப்டியா ஓகே ஓகே நல்லா சமைப்பியா
ம்
சமையல்லா நல்லா கத்துக்கிட்டியா
ம் என்ன இப்புடி ஒரு கேள்வி கேட்டே நா ல்லா வந்து அ எம் எஸ் சி செகண்டியர்லர்ந்து சமைக்க ஆரம்பிச்சதா எங்க அம்மா எறந்தவொன்னே ம் எங்க அம்மா எறந்ததும் நானு எங்க அப்பாவுந்தானப்ப தனியா இருந்தோ
ஆ ஆ ஆ
அதனால அப்ப கத்துக்கிட்ட சமையல் அதுவு யாரு சொல்லி கூட குடுக்கல எங்கள் அம்மா எப்புடி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்கங்கிறத மைண்ட்ல ஓட்டி ஓட்டி பாத்து அப்புடி சமையல் கத்துக்கிட்டதுதா நால்லா
ஓ நீ நீ உங்க பெரியமா கூட தானே இருந்த
ஆமா பெரீயமா கூட தா இருந்தே அந்த பெரியம்மாவு எம் எஸ் சி செகண்டியர் படிக்கும்போது எறந்துட்டாங்க கல்யாணாயி கரெக்டா சிக்ஸ் மந்த்ஸு எங்க அம்மாவு எறங்துட்டாங்க
அம்மாவு எறந்துட்டாங்களா ஏ என்னாச்சு என்ன பண்ணுச்சு
ஏ அம்மாக்கு கிட்னி ஃபெயிலியராயிச்சு
ஹ ஹ
கிட்னி ஃபெயிலியர் ஆயிறுச்சு
ஓ அப்புடியா எப்டி கண்டுபிடிக்கலையா நீங்க அத
தெரியலப்பா அது பி பி மட்டு ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்குதுன்னு யோசிச்ட்டே இருந்தோ பி பி இப்ப எல்லாருக்கு தானே இருக்கு இப்ப இப்ப இருக்குற காலகட்டத்துல அத்தன பேருக்குந்தானே பி பி இருக்கு மாத்தர கு த்தாலோ பி பி கொறயல அப்போவே நாங்க யோசித்துருக்கணோ
உம்
கால் ரெண்டு வீக்கோ குடுத்துச்சு அப்பவாது நாங்க யோசிச்சிருக்கணோ அத அப் இப்ப அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லீலப்பா ம் ஒரு பன்னெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல இல்லவே எதுவுமே நமக்கு தெரியுல நம்ம வாட்டுக்கு திரிஞ்சோ அப்புறம் பா த்தா சடனா எல்லா பார்ட்டுமே அடியாட்ச்சு கிட்னி ஃபெயிலியரா போய் ஹார்ட்டு இது இது அவ் வளோவு அடியாயி
ஓ ம்
எ பைய வயித்துல ஃபோர் மந்த்ஸு
ஐயோ கடவுளே இதெல்லா ரொம்ப க கொடும தெரியுமா ச்ச
ஆமா கதம் ஓவர் முடிஞ்சுது கொடுமையா ரொம்போ கொடுமையா இர்
அப்பா அப்பா
அவுங்க அப்பா வந்து கொரோனா டைமோட
எறந்துட்டாங்களா என்னடி சொல்ற
என்ன சொல்றேன்னா இதுல நீ சொன்னீல்ல அது மாதிரி ஷாக்கு தா எனக் க்கும் உனக்கு இது நா வந்து உங்க அப்பால்லா வந்து நா ட்டு மருந்து கட வெச்சிருக்குவாங்க இன்னு அப்பவே பாக்க அப்பா ஆக்டிவ்வா இருப்பாங்கல்ல
ஆமா அப்பா அப்பா ஒரு
நா எங்க அப்பா வந்து சித்தா டாக்டுரு எங்க அப்பா சித்தா டாக்டுரு நாட்டு மருந்துலா அங்கப் போய் வாங்குவாங்க எங்க பெரியப்பா இருக்கார்ல அவர் சித்தா டாக்டரு நாட்டு மருந்துக நாட் டு மருந்து கட நாட்டு மருந்து பூரா அரச மரத்தடி கட அங்க போய் வாங்குவாரு எங்கப்பா
ம்
அதுனால எனக்கு நல்லாவே தெரியு அதாவது நம்ம எல்லா வேற வேற எடத்துல இருந்தாலு ஒரு எடத்துல நம்மந்து சேருபோது ஒருத்தருக் ஒருத்தர் லிங்க் இருக்கிற மாரிதா இருந்துச்சு தெரியுமா எப்டி எப்பிடியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச மாரிதா இருந்துச்சு
ஆமா ஆ
அ அப்டி அதனாலதா நா கான்ஃபிடன்ட்டா கேட்டே எங்க இருக்காங்க அப்டின்னு நீ இப்டி ஷாக்க தூக்கி போடுவேன்னு எனக்குத் தெரியாது
எனக்கு இப்ப பெரிய ஷாக்கு தா நீ சொல்றது அப்ப ரெண்டு பேரு கிட்டத்தட்ட ஒரே காட் டிகிரி தானா சேரி அப்ப அவ கூட பொறந்தவங்க அ
கூடப் பொறந்தவங்க ஒரு தம்பி
தம்பி என்ன பண்றாப்ல
வேல பாக்குறாப்ல கல்யாணம் பண்ணிட்டாப்புல பொண்டாட்டி புள்ளன்னு போய்டாப்புல
சூப்பர் சூப்பர் சேரி சேரி சேரி ம்
அதெல்லா நம்மளு கேக்கக்கூடாதுப்பா
கேக்கக் கூடாது சேரி சேரி ம் ம் ஆனா இந்த கொழந்த பெக்கு போதுல்லா அம்மா இலனா எவ்ளோ கஷ்டோந் தெரியுமா அப்படின
அத நா ஃபஸ்டு டெலிவரில கூட ஃபீல் பண்ணல செக் ண்ட் டெலிவரில ரொம்ப ஃபீல் பண்ணி அடிபட்டு வந்துட்டே செகண்ட் டெலிவரியில ரொம்ப அடிப்பட்டு சின்னா பின்னாப்பட்டு சீப்பட்டு வந்துட்டே ஃபஸ்ட் டெலிவரியில கூட நம்ம அப்பா இருந்திருப்பாங்க
அய்யோ இல்ல ஆ
அதனால கொஞ்சோ கான்ஃபிடென்ட்டா இருந்தோ நம்ம போகுபோது ஐயோ நம்ம புள்ள போகுதேன்னு அழுகிறதுக்கு ஒரு ஜீவன் இருந்துச்சு எங்க அப்பலா அழுதாரு எங் கையப் பிடிச்சிகிட்டு அ செகண்ட் டெலிவரியில எதுவும் இல்ல நெறைய எழந்துட்டே அந்த டெலிவரியில
ம் கைய எடு ம்
ஏ என்னாச்சு யாரு பசங்க யாரு பசங்க யாரு இருக்குங்களா
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ஆ சேரி இது தா இது பாய் ரெடி பண்ணிட்டு கூப்டு
ஆ சேரி ஓகே ம்